செரி சொல்லு என்ன முடிவு எடுத்திருக்க அது தெரியல சரி எ என்ன முடிவு எடுத்திருக்கே மொபைலா பைக்கா இல்ல எதுமே இல்லாம வீட்டுல குடுத்துற போறியா
பாக்கணு இனி மேட்டு தா
இனிமேல் எப்படா பாப்ப
உம்
நா சொல்றே மாரி எனக்கு பிரச்சன இல்ல நானுமேதா எடுக்க போறே அதுக்கேத்தமாரி வந்து றா இப்ப தா கொஞ்சு நேரோ முன்னாடி காமிச்சானுங்க
உம்
எம் டி அது எவ்ள கிலோமீட்ரு ஓடுதுன் தெர்ல வேணா செம்ம கண்டிஷனா புதுசு
ம்
அ ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குது ஒன் ஒன்றையோ என்னமேதா சொன்னா உ ஒன்ற டவுன் பேமெண்ட் கட்டி எடுக் கியாடான்னா இல்லடா கம்பென்ல எனக்கு இன்னு காசு போடல காசு போட்டா நா அப்பவே வந்து எடுத்துக்குறே அப்டின்னு
ம்
தேரி என்னான் பாரு நா வந்தா சொல்றே அப்டின் சொன்னா
செரி எவ்ளோ இருகுது உங்ட்ட காசு இப்போ
நா இப் இப்ப கரெக்டா இந்த கம்பெனி காசெல்லாம் போட்டா எங்கிட்ட ஒ கரெக்டா தேட்டி இருக்கு
ன் நுப்பது தானா
அ சாட்டி எப்டியோ ஃபாட்டி ரெடி பண்ருவண்டா பிரச்சின இல்ல ஃபாட்டி ரெடி பண்றுவ் தேட்டி இருந்தாலே போதுண்டா செகண் ஹேண்டுக்கு தேட்டி ஃபாட்டிந்தாலே போது
ம்
ஃபாட்டிருந்தா பக்கா வேற எதுமே தேவல்ல செகண்டு ஹேண்டுக்கு ஸ் ஃபாட்டி இந்தா பக்கா போய் எடுத்துர்லாம் போய்ட்டு எத்தினி கிலோமீட்ரு ஓடிருக்கு எப்டி இருக்கு கண்டிஷன் பாத்துட்டு ஆய போய்
மாச மாசோ எவ்ளோ கட்டிங்க இ எம் ஐ ய
அது நம்போ இது பொருத்து நம்புளுக்கு எப்டியோ நாலாய்ர்பா கட்னா அஞ்சாய்ர்பா கட்லா
ம்
அஞ்சாய்ர்பா கட்னா கொஞ்சொ சீக்கிரமா முன்ஞ்சிரு ஒரு வர்ஷத்லியே முன்ஞ்சிரு ஒரு வருஷன்னா ரொம்பலா இல்லடா ஸ் அல்லுனு போயிடுண்டா செகண்ட் இயர்ல உனுக்கு அந்த வண்டி சொந்தமாய்டு ஒரு இ எம் ஐ இல்லாம சந் சொந்தமாய்டு
அ
அனால உனக் பிரச்சனையே இருக்காது
அதுனால ஏனா இப்ப தருணு வந்து ஒண்ணு கட்டிட்டா ஆல்ரெடி இன்னு ஒண்ணுதா கட்ணு அவுனு
எப்டி கட்னா அவ வந்து
அவுங்க வீட்லத்தா
நக வெச்சா
ம் அவுள்தா ஒண்ணு கட்டியாச்சு அவே இன்னு வந்து ஒரு வர்ஷம் மட்டு டெய்லியு வேலைக்கி போயி
ஆ தருணு தருண் என்னிக்கு அந்த காலேஜ் சேந்தா
அவ ஆளுக்கு காலேஜ் போவுது
ம்
அதனால அங்க சேர்ந்துட்டுக்கிறங்க ஆ எனக்கும் அதே மாரிதான் எப்படி இருந்தாலும் ஒண்ணு கட்டுறமே வந்துரும் நான் ஒரு ஒரு வருஷத்துல முடிச்சிருவேன் ஒரு வருஷம்ன்னா ஒன்பதுூர நாள் இல்ல வெறும் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம் சீக்கிரமாக முஞ்சிடும்
ம்
அவ்தா இல்ல ஒன்ற வரு பசம் மிஞ்சு போனா
ஒன்ற ஷம்
ஒன்ற வருஷம் தான் உனக்கு கேக்குறதுக்கு அப்படி தெரியும்ண்டா சல்லன்னு போயிடும்ண்டாங்க ஒன்று வருஷம்லாம் நீ என்ன பாரு டெய்லி நார்மலா போயிடும் டக்குன்னு நான் செகண்ட் இயரில் வந்து ஃபோன் எடுப்பேன் கரெக்டாக டிகிரிலாம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறப்போ ஃபோனு பைக்கலாம் வாங்கிற யூஸ் இருக்காது ஸ்ட்ரரை்டாக அதான் வீடு வீடு கட்டலாமா அந்தமாரிரி தான் எதுக்காச்சும் போவோம் காசு ஏன்னா நீ எப்பா டிகிரி முடிச்சு திருப்பி பைக்குக்கு ஒரு லோன போட்டு அது கட்டி முடிக்கிறதுக்கு டைம் ஆயிறும் நான் இப்ப படிக்கிறப்பவே ஒரு பைக் எடுத்து முடிச்சேன்னா பிரச்சனை இல் இதுவே இந்த பைக் ரொம்ப நாள் வரும் ஏன்னா இதது வந்து பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் மைலேஜும் நல்லாயிருக்கும் பத்ததுக்குன்னு ரொம்ப நாளும் வரும் இந்த பைக்கு இதுல ஒரே ஒரு மைனஸ் தான் நான் எடுக்க போறன் எம் டிில சீட்டு மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதுக்கு ஏத்தமாதுரி நம்ம பின்னாடி பிட்டிங்ஸும் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா சைஸு
சீட்டு மாத்தலாமா
சீட் மாத்தா இது சீட்டுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் கொடுப்பாங்க கொஞ்சம் பெருசாக ஆகறதுக்கு சைஸு சீட் சைஸ் அது இருந்தா கரெக்டா இருக்கும் உன் வீட்லதான் ஏற்கனமே ஒரு பைக் இருக்குல்ல அப்புற என்ன
இருக்குது தான்
அது வந்து நார்மல் யூஸக்கு யூஸ் பண்ணிக்கோ இது உனக்கு யூஸ் பண்ணிக்கோ இப்ப வாங்க போறது
ம்
டெய்லிங் காலேஜ் போயிட்டு வர போறேன் எங்கனா வேலைக்கி போறதுந்தா அப்படியே போயிட்டு வரபோற முஞ்சுது
ம்
எல்லார்கிட்டியும் கேக்குறாங்கன குடுத்துன்னு இருக்காத காலேஜில உ ஃப்ரெண்ட்ஸ்லா கேப்பானுங்க ஒரு நாள் தரண்டா அப்படின்னா குடுக்காத போயிடு பைக்கி பைக்கயி எவ்ளோ கொடூரமா பண்ணமுடியுமோ பண்றோனுங்க நீ மட்டும் யூஸ் பண்ற மாரிப் பாத்துகோ ஆல்த சொல்ல முடியு கால்ல தருண்லாம் மாசா வந்து வாங்குவாம்ப்பா மார்க்ஷீட்டு் ஸ்கூல்ல பைக்ல வந்து வாங்குவா நானும் அதுகுள்ள வாங்கிடுவேன்ட்டு எங்க வீட்டுல வேணா வேணா நார்மல் எடு ஸ்கூட்டி எடுன்னாங்க நா ஒத்துக்க மாட்டே நா இதா எடுக்க போறேன்னு ஒரு முடிவுல இருக்கே அத
அந் அந்த பைக் எத்தா நீ மட்டுதா யூஸ் பண்ண முடியு
இல்ல இல்ல ரெண்டு பேர் உக்கார்லா உக்கார்லாடா ரோட்ல பாத்தனே நேத்து கூட ரோட்ல பாத்தே ஆமா நேத்து கூ டேய் நேத்து ரோட்ல பாக்குறே ஒரு தாத்தா ஒரு பாட்டிடா உக்காஞ்சிட்டு வராங்கடா ஓட்டின்னு
எது அந்த பைக் தாத்தா
ஆமா நிஜமா சத்தியமா பர்பிள் கலரு எம் டி ஓக் ட்டின்னு போய்நுக்குற கண்ணுமுன்னாடி நா யோசிக்குற இன்னாடாடே இவுருக்கு என்னா வயசாவுது இவுங்க பைய பைக்கா இருக்குமோ அப்டின்னு யோச்சுநிக்குற நா ஒரு பக்கோ
அவங்க ஏறி ஹைட் ஏறி ஒக்காரவே முடியாது
ஏய் அந்த பாட்டி அழகா ஒக்காஞ்சினு போயின்னே இருக்காங்களே பின்னாடி ஒன் சைடா ஒக்காஞ்சிருந்தாங்க இத்தனைக்கு அதுதான்டா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்னு குடுக்குறாங்க அது போட்டுகுனாக்கூடோ கொஞ்சொ சீட்டு சைஸ் பெருசாவுண்டா
ம்
மோஸ்டா ஏ யூஸ்குதா யூஸ் பண்ணுவ அத அதுனால பிரச்சன இல்ல
வேலைக்கு போறதா இருந்தா கூட எகிட்ட பைக் இல்ல நந்துதா போ வேண்டியதா இருகுது அதனாலயே வாங் கன்ஃபார்ம் வாங்கிடுவே நானு பத்தாதுகுன்ட்டு எள் எஞ்சுலா உள்ள போனுல
எல் என் ஜி உள்ள போனுமா இல்லல பொன்னேறிலந்து அர கிலோமீட் நி நடந்து போனா உ
அதுக்குதா சொல்றே உள்ள போற மாரி இருக்குல அதனால்தா அதுக்கேத்த மாரி வாங்கிட்ணு
நீ இன்னா சொல்ற யோச்சு முடிவெடு ஏனா ஒரு வாங்கிட்டா இன்னொரு வாட்டி எதுவு பண்ண முடியாது உ ஃப வாங்கற ஃபஸ்ட்டைமே நல்லா இருக்கு நல்ல இதுவா பாத் து வாங்கிக்கோ ஃபோனு பைக் கு ஒன்னுதான வா வாங்குனக் அப் பறொ எதுவு பண்முடியாதுடா வாங்குறப்பவே பாத்து வாங்கிக்கணு ஓகேவா
ம்
யோச்சு முடிவெடு
ஃபோன்தா எடுக்க போறே
எடு எடு ஒரு யூஸும் இருக்காது அதான் லேப்டாப் இருக்கே அப்பறம் எதுக்டா ஃபோனு
லேப்டாப் எனக்கு தரலயே என் ஃப்ரெண்டு குடுத்தான்
எப்டிருந்தாலும் உனக்கு குடுத்துருவாங்க
குடுத்துருவாங்கலா
லேப்டாப் கிடைக்கும் உனக்கு
தேர்ட் இயர் குடுப்பாங்க
பாலிடிக்ஸ் பேச கூடாது மறந்துறாத உம்
அந்த வார்த்தய நீ பேசுட்டியேடா
ஹ்ம் அது ஒரு சொன்னே ப்டி ரூல்ஸ்சு சொன்னே ஒனக்கு
அத விட சொல்லலாமா
சொல்ல கூடாதான் நெனைக்கிறே
சொல்ட்டியே
பரவால பாப்போம்னா அது வந்து ரெக்கார்ட் ஆவுது கேப்பாங்க என்ன ப்ராப்ளமா இல்லையான்ட்டு பாப்போம் உம் கரண்ட் வேற ஆஃப் அங்க கரண்ட் இருக்கா இல்லையா
நானே மாடில உக்காந்துனு இருக்கே
வெயில்லையாடா நெழல்லையா
நெழல்லதா
ஹ்ம் இதே மாரி இருந்தா கூட ஒரு நாலு நம்பர் என் அண்ணண்து ஒண்ணு எங்க பாட்டிது ஒண்ணு எங்க அத்தைதெல்லாம் கேட்டு வாங்கிடுவே ஒனக்கு உங்க அண்ணன்து உங்க அம்மாது ஒரு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பரு
ஆமா நா ஒரு சிம் வேர வாங்க போறே போ
அதான் த மூணு நம்பரு
நீ சிம் புதுசா வாங்கலையா
சிம்மு புதுசா வாங்குறதா இருந்தா த்ரீ த்ரீ ஃபிப்டியோ என்னமோ ஆகும்
ஆஹ்ஹ் நானூறு ரூபா வரும்
ஏதோ ஒரு ரேட்டு அவ்வளவு ரேட்டு ஆவும் பாத்து வாங்கு ஜியோ வாங்குங்க ஏர் தல
ஏர்டெல் தா
ஏர்ட்டல் வாங்க போறியா
ஆமா பைவ் ஜி எங்க வீட்டாண்ட ஏர்டெல் தான் கிடைக்குது
ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீயோ தான் என்ன பண்றது
இப்ப விசி சிம்வேற வந்துருச்சு எங்க வீட்டாண்டெல்லாம் படா போன்னு
ஓடோபோனா
நா வரங் பேசியர்லா
ஏனா ஓடாஃபோன்ல ஆஃபர் ஒன்னு ஒன்னு சூப்பரா இருக்கு தெரியுமா
அன்லிமிட்டடு
அன்லிமிட்டடு இருக்கு நீ இன்னைக்கு யூஸ் பண்ணாத நெட் ட்டு வந்து அந்த வீக்கெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலா
உம்
நறையா ப்ளஸ் இருக்கு ஆனா டவர் தா இல்ல ஓட ஃபோன் டவாரிங்
ஃபோர் ஜி கடைக்கும் பைஜி எல்லா கிடைக்காது
சேம் பிஎஸ்னலு அதேதா ஜியோ வந்து அன்லிமிட்டடு எவ்ளோடா
ஜியோ அன்லிமிட்டடா
ஃபோர் ஜி அன்லிமிட்டடு மந்திலி பேக்கு
டி ஒன்னு இல்லவே இல்ல
இல்லையா
அதா இருக்கு போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டுனு
அப்டினா
ப்ரீபெய்னா நீ போய் கட்றது இப்ப கட்டீரி சாடுக்குது அ ஹா போஸ்ட்டுபோய்டுனா கட்டிருச்சா அடுக்கிது
ஆ
ப்ரீபெய்டுன அவளதா முன்னாடியே அவங்க நெட்டு கொடுத்துருவாங்க உனக்கு அன்லிமிட்டா அன்லிமிட்டா கொடுத்துருவாங்க
ஹா
அது யுஸ் போனக் அப்ரோ நூத்தி ஐம்பது ஜிபி நானூறுபாய்க்கு வாங்கிக்கலா நானூறு முன்னூத்தம்பது முன்னூறு
ஓகே
அது நீ யூஸ் பண்ணிட்டு அப்ரோ காசுவாங்கு
போரோன்னு சொல்ட்டு
ம்
இந்த மந்த்லி ரீசார்ஜ் பதிலா ஒரே வாட்டி இவ்வளவு ஜிபி இந்த மந்த்துக்குன்னு போட்டுட்ட கால் எதோ மண்ண முடுல நெட்டு மட்டு தா யூஸ் பண்ண முடியு
தாகுடோ ஒரு நாளைக்கு எப்ப வேணாலு யூஸ் பண்ணிக்கலா அந்த நெட்டு
ஆ ஹ் ஒரு நாளைக்கு கூட காலி பண்ணிக்கலா இல்ல பொறுமையா கூட காலி பண்ணலா இல்லனா காலி பண்ணாத நெட்ட கூட ஒரே நாள்ள கூட சல்ன்னு காலி பண்ணலா லிமிட்டே இல்ல
அது நல்ல ரீசார்ஜ் தா
உம்
நல்ல ரிசார்ஜ் தா அது
நல்ல ரீசார்ஜா கால் எது யூஸ் ஆவதனால ஃபான்பே ஜிபே ஃபான்பே எனக்கு லாக் ஆயிடுச்சு ஓ டி பி வரணுல ரீசார்ஜ் இலன்னா எனக் ஓ டி பி வராது
வராதா
வராது ஆனாலயே பான்பே லாக்காயிட்டு அப்புறம் அதுக்காகவே போய் ரீசார்ஜ் போட்டு வந்தன் நானு தேவல்லாதது எனக்கு
நான் இப்ப ரெண்டு சிம் வாங்கலான்னுருக்கே
ரெண்டு சிம்மா
ம் இப்ப நான் யோசி இப்போ பேசினுருக்கது இன்னொன்னு
ஓகே
அ
ம் ஓ இஷ்டம் ஏ எல்லாருக்கும் அந்த டாஸ்க் அஸ் செண்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கறாங்க போல்டா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ச்சு விட்டுக்கறாங்க
என்ன டாஸ்க் இப்ப பேசறதா
ம் அதான் எனக்கு அசைன் ஆயிட்டுக்குது
ம்
அது இப்ப நான் கம்ப்ளீட் பண்றவன் உன்கிட்ட பேசி உனக்கு ஆசைன்ன ஆயிட்டு இருக்குது நீயும் இப்ப யாருக்கோ போன் பண்ணி பேசி கம்ப்ளீட் பண்ணணும்
யாருக்காவதா
அந்த ஆப் யாருக்கானதெல்லாம் இல்ல அந்த ஆப்ல யார் யாருக்கு அக்கௌண்டட் இருக்கோ அவங்க கிட்ட மட்டம்தான் பேச முடியும்
அப்ப ஓன்கிட்டயே பேசுறே